ஹலோ
சார் குட் ஈவினிங் சார்
குட்டீவினிங் குட்டீவினிங் வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கா ல என்ன பண்றீங்க
சார் நான் இங்கே இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார்
என்ன ஒர்க் பண்றீங்க
சார் இப்போ ஸ்டாஃப் நர்ஸ்சா ஒர்க் பண்ணிட்டுருந்தேன்
ஸ்டாஃப் நர்ஸ் ஓகே
ஆ எஸ் சார்
சேரி ஓகே ஓகே நல்லது அப்பறம் கல்யாணம் ஆயிடுச்சா வீட்ல எல்லாம் எப்டி இருக்காங்க
ஆ நல்லாருக்காங்க சார் எனக்கு ஒரு பெண் கொழந்த சார்
சேரி சேரி சேரி
வீட்ல படிச்சிட்டு இருக்கறாங்க சார்
சேர் சேர் சேர் சேர் கொழந்த சின்ன கொழந்தையா பெரிய பெரிய
சார் ஒரு ஒன்ற வயசு இருக்கு சார்
சேர் சேர் சேர் சேரி எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு பையன் இருக்கான்
அப்டிங்களா சார் நால்ர வயசுங்க சேரி சார் சேரி
அந்த எலக் ட்ரானிக்ஸ் சர்வீஸ் டெக்னீஷியனா இருக்கேன்
சேரிங்க சார் சேரிங்க சார் மிஸ்ஸஸ்ங்க சார்
ஆஹ் வீட்ல ஹவுஸ் வொய்ஃப் தான் அது
சேரிங்க சார் சேரிங்க சார் உங்க ஓகே எலக்ட்ரானிக்ஸ் சர்வீஸ்னா சார் எப்டி சார் ஆஹ் டி வி அசசரிஸா பிளஸ் வேற ஏதாவது
ஆஹ் டி வி ஏ சி பி சி பி வாஷிங் பி சி பி ச ஏ சி ஸ்டெபிலசரு இண்டக்ஷன் அடுப்பு எல்லாமே சர்வீஸ் பண்ணுவஜி
ஓகே ஓகே சார் இப்போ நமக்கு இப்ப ஒர்கு எப்டி ச டைமிங் எதாது இருக்குங்க சார்
ஆஹ் டைமிங் தான் ஜி காலையில ஒன்பது மணிக்கு போனா ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் பிரேக்கு அதுக்கப்புறம் ஷாப்புக்கு வந்தா ஒரு மூணு மணிக்கு வந்தா அதுக்கப்புறம் நைட்டு நைன் நைன் தேவை முடிஞ்சிடும் சார்
சரி சார் உங்களோட கூட யார வேலை செய்றாங்களா சார் இல்ல நீங்க மட்டும் தான் பாத்துட்டுருகீங்களா சார்
இல்ல நானும் என் ஃப்ரெண்டு ஓரு ஆளும் ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ அவர் தனியா ஷாப் ஓப்பன் பண்ணிட்டரு நான் அவங்கள்க்ட வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்
அப்படிங்களா சார் சேரிங்க சார் சேரிங்க இப்ப இப்ப எப்படி சார் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபர் டேக்கு வந்து இப்ப உங்களுக்கு கையில செவ்வா செலவாகுது சார் இப்போ எப்படி சார்
ஆ கொடுக்கறாங்க ஒரு நாளைக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிப்டி வருது அதுல ஃபார் ஈ ஆஃப்பு காலியாயிறு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு செலவு இருக்குல ப சமைக்கன்னா அதுக்கு வாங்கணு கறி வாங்கணு எல்லா செய்யணு அதுக்கு அப்படியே ஈக்வல் ஆஃப் அப்படியே காலியாயிடு
சரிங் சார்
நா இப்போ நா வெகேஷன்ல நான் வெகேஷன்ல வந்துருக்கே நான் கத்தார்ட்ல ஒர்க் பண்ணிட்டுக்கே டிரைவர் ஹவுஸ் டிரைவரா இருக்கர கத்தார்ல ஆமா ம் நா ஜஸ்ட்டு இப்ப வெ கேஷன் வந்திருக்க ஒரு ஃபோர் மந்த்து ஒரு ஃபோர் மந்த் சும்மா இருக்க கூடான் சொல்ட்டு டெக்னிஷியனா ஆல்ரெ டி நா ஐ டி ஐ முடிச்சிருக்கே அதனால சர்வீஸ் தெரியு அதனால நா வந்து டெக்னிஷியன் ஆயிர்வ
செரிங் சார் நான்னுமே ட்ரிபிள்இ முடிச்சிருக்கே சார் முடிச்சுட்டு ஸ்டாப் நர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கே அது சரி நம்ம ஆ இத உடக்கூடாது அப்னு இருக்கே ஸ்டாப் நர்ஸ் கொஞ்ச நல்லா இருக்குது ப்ரொபஷனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஐ டி பீல்டு ஒண்ணு தப்பு சொல்ல நமக்கு ஸ்டாஃப் நர்ஸ்ன் மதிக்கிறப்போ கொஞ்சோ நமக்கு எல்லாமே தெரியிர மார்ருக்குது டாக்ட்ருக் ஈக்குல அதனால சேர் நம்ம இத விடக்கூடாது அப்பன்ட்டு இப்ப அத விட்டுட்ட ச அத விட்டுட்டு நம்ம ஸ்டாப் நர்ஸ் ஒர்க் பண்ட்டுருக்குறே சார் இப்போ ஐ டி ல ஒர்க் பண்ணிட்டு இப்ப நீங்க எப்படி சார் நீங்க கடைக்கு இது பண்றதுனால உங்களுக் ஒண்ணு இது இல்லையா சார்
ஐ டி ஐ டி ஐ ஐ டி ஐ
ஐ டி ஐ சாரி சார் சாரி சார் நா
அ நீங்க நர்சிங்கு படிச்சீங்களா
ஆ எஸ் சார் கோயம்புத்தூ படிச்சிருக்கே சார்
ஆ சேர் சேர் நல்லது நல்லது
செரிங் சார் செரிங் சார் சார் நமக்கு டைமிங் வந்து ஷிப்ட் டூட்டி சார் மா மா ஆமா மார்னிங் வந்து இப்போ செவன் ஓ கிளாக் போனோம்னா நமக்கு ஒரு ரெண்டு இண்டரைக்கு உட்டுருவாங் சார் அப்புற அடுத்து ஈவினி்ங் ஈவினிங் போணு சார் ஈவினிங் நம்ம இங்க பாப்பா இருக்கனால சொல்லி கேட்ருக்கே நா நைட் டூட்டி தா இது பண்ணக்கதல்ல சார் அதனால மார்னிங் மட்டு போய் பண்ணிட்ருக்கறே நமக்கு நியர்பை தா நியர்பைல இருக்க ஹாஸ்பிடல் தா
செ கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிங்களா பிரைவேட்டா
சார் ப்ரைவேட் நா முடுச்சது கவர்மெண்ட்டு சார்
சேரி
ஆ இது ட்ரிபிள்இ படிச்சது வந்து சார் நம்ம பிரைவேட்டு சார்
சேர் சேர் சேரி இப்ப ஒர்க் பண்றது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிடலா பிரைவேட் ஹாஸ்பிடலா
பிரைவேட்டு தா சார் இன்னு இன்னு எது இது பண்ணல அனொன்ஸ் பண்ல சார்
சேர் சேர் சேரி
அதனால பழைய கவர்மெண்டு வந்து போட்ருந்தாங்க அது அப்டியே புது கவர்மெண்டு எடுத்து செய்யாம உட்டுருக்கா சார் அடுத்து இது ப்ராசஸ் வந்து கொஞ்ச லேட்டாகு சார்
சேர் ஓகே ஓகே ஓகே
சேரிங் சார் இப்போ இப்ப கத்தார்ல இருக்கீங்க சார் இப்ப கிளைமேட் லா எப்டி உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கா சார்
கிளைமேட்டே இப்ப எப்டின்னா இப்ப நம்ம ஊர்ல வந்து வெயிலு இருக்கும் அதுக்கப்றோ மழை அதுக்கப்றோ குளிரு அங்க வந்து ஒன்லி டூ சீசன் தா ஆறு மாசம் வெயில் அடிக்கும் ஆறு மாசம் அப்டியே ஈக்குவலா குளுரு
சேரிங்க சார் உங்களுக்கு மழைங்கறத பாக்க முடியாதா சார்
மழ வராது சார் மழையே கெடையாது சார் அங்க இப்ப அந்த கிளைமேட் சேஞ் அப்போ ஒரு நாளு அதுவு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தா மழ பெய்யு இப்ப நம்ம ஊர்ல பெய்ற மாறில்லா அங்க மழ பெய்யாது
சார் இப்ப மழ பேஞ்சுட்டு இருக்கு சார் நம்ம ஊர்ல சேரி சார் சேரி சார் இப்போ அங் சேரிங் சார் இப்ப அங்க மழ இல்லாம எப்டி சார் விவசாயம் எப்டி சார்
எங்க சார் எதுவுமே விவசாயம் கெடயாது எல்லா இம்போட் தா சார் எல்லாமே இங்கேருந்து எக்ஸ்போட் பண்றதுதா சார்
சேரி சார் சேரிங்க சார் நாக் இன்னைக்குதா சார் கேள்வி பட்றே இத்தன வயசாச்சு கேள்விப்பட்டது இல்ல சார் நீங்க சொல்லி தா எனக்கு தெரியு சேரி சார் சேரி
அங்க க ர்ல கிடைக்குற ரைஸ்ல்லா வந்து இந்தியாலருந்து எக்ஸ்போட் பண்ற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸ் சார் ரேஷன்ல வாங்குறதுல்லா இங்கந்து எக்ஸ்போட் பண்றது சார் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி ஆமா ஆமா ஆமா
சேரிங் சார் நா இன்னைக்கு தா சார் கேள்வி பட்றே நானு ஆச்சரியமா இருக் நா இந்த மாறி நா கேள்விப்பட்டதும் இல்ல யாரும் சொல்லி இருக்காங்க எனக்கும் நண்பர்கள் இருக்காங்க இருந்து இந்த மாறி நா கேள்விப்பட்டது இல்ல ஏன்னா இத போச்சு நம்ம பேசுனது இல்லைல்ல அ பேசிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆ ஆ ப்ப சப்போஸ்சு ஆ குளுருள்ள என்ன ஏதோ அது மட்டும் விவசாயம் ஏன் சார்
தா என்னது
குளுருல என்ன வெலயுமோ அது மட்டுந்தா விவசாயம்
ஆமா ஆமா ஏ அங்க விவசாயமே இல்ல சார் இப்பதா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆ அதுக்கு அதுக்கு இங்க இருந்து ஆள்ல்லா எடுக்கறாங்க சார் ஃபார்மஸ்ல்லா வந் து எங்களுக்கு வந்து ஆள் வேணும் அப்டின்னு சொல்ட்டு ஆள்லா எடுக்குறாங்க அது நெறய பேரு ட்ரை பண்ண மாட்றாங்க
அத்தா சார் இ அத கண்டாலே பயமா இருக்கும் சார் அந்த ஒருத்தரு நமக்கு அந்த டி வி ல பாத்தே ஆடு மேக்க உட் ஆ அதுக்கப்றோ படோ வந்துச்சு சார் அதனால நீங்க ஆமா சார் நம்ம வீட்ல இருந்து நீ எங்கேயுமே நீங்க போக வேண்டா நீங்க இங்க உள்ள ஒர்க்கு நம்பள நம் ப நாட்ல என்ன இருக்கோ அத மட்டு பாருங்க
பாருங்க அது சில பேர் அது சில பேர் வீட்ல அப்டிதா சார் பயப்புட்றாங்க ஆனா நல்ல வேலையு இருக்கு நல் ல நல்ல ஆளுங்களு இருக்காங்க அது இப்ப நம்ம எடுத்திங்கன்னா நூத் துல ஒரு ஆளு அந்த மாறி கொடுமை பண்ற ஆள்ல்லா இருக்காங்க எனக்கு எனக்கு அமைஞ்சது வந்து நல்ல
இப்டியு இருக்காங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார் நம்ம கூட வேல செஞ்ச ஒரு ரெண்டு ஹஸ்பண்ட் வந்து என்ன செஞ்சுருக்காரு அங்க போயி இருந்தது சார் ஆள் அட்ரஸ்சே இல்லைங் சார்
ஆ
இப்போ அவுங்க ஒரே நம்ம வீட்ல வந்து நா இது சார் வீட்ல வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க ப்ரேயர் பண்ண சொல்லி ஒரே இது சார் போராட்டம் அந்த மாறி அங்க வீட்டுக்காரனு வர்ல அ மாறி இதுக்காக பிரேயர் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு ஒரே போராட்டம் சார் மாத்தி மாத்தி கூப்பிட்றேன்னு அவங்களும் எங்க எங்கயோ கவர்மெண்ட் எல்லா அலையிறாங்க சார் அரசாங்த்துகிட்ட சொல்லி ஆமா சார் ஒன்னும் முடியல சார் இதோ
ஆமா இப்ப நம்ம நம்ம எடுத் கிட்டோதட்ட நூத்துல ஒரு ஒண்ணு ரெண்டு கேஸ் அந்த மாரி ஆகுது சார் ஆனா அதுக்காக ஃபுல்லாவுமே அப்டின்னு சொல்ட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல
சார் இது எப்டி சார் நமக்கு ந அனுமதி அனுமதிக்கிறது அதாவது கரெக்டா இவுங்க செரியா பண்ணுவாங்க எப்டி சார் நமக்கு தெரியு யூவிக்கிறது சார்
ஆ ஜாப் ஆ சார்
ஆமா சார் ஆமா சார் வேலையுமே எடுத்துட்டோம்னா இப்போ நீங்க இப்ப சம்மர் வெக்கேஷனுக்கா போயிருகீங்க உங்களுக்கு தெரியு அதுக்கான நா கேக்குறே ஆ இப்போ நீங்க இப்போ இருக்கேனு வச்சுங்களே இன்னு பேரு சொல்லு நீங்க இருக்கிறீன்னா இப்ப நா வர்றது எப்டி சார் நா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது
இப்போ நெறைய இடத்துல ஜாப் வேகன்சில்லா போடுவாங்க சார் நமக் கு கம்பெனி வேணுன்னா கம்பெனி ஓ நமக்கு எல்லாமே எனக்கு வந்து ஃப்ரீயா கெடைக்கணு அப்படிங்கிறதுனால நா இந்த ஒர்க்கு ஹவுஸ் டிரைவர் அப்டின்னு சொல்ட்டு வந்தே இப்ப ஹவுஸ் டிரைவர் போனா நமக்கு வந்து அக்காமடேஷன்னு சாப்பாடு எல்லாமே ஃப்ரியா கெடைச்சிரு ஃபுல் சம்பளமு நமக் கு கைக்கு வந்துரு அதனாலதா ஹவுஸ் டிரைவரு அப்டிங்கிறதுனால அந்த வேலைக்கி நெறைய பேர் போவாங்க இப்ப கம்பெனின்னு வச்சிக்கோங்களே சில கம்பெனில வந்து ஃபுட் புரொவைட் பண்ணுவாங்க சில கம்பெனில ஃபுட் புரோவைட் பண்ண மாட்டாங்க ரூம் குடுப்பாங்க ரூம் சில கம்பெனில ரூம் குடுக்க மாட்டாங்க அப்பெல்லா எல்லாமே நம்ம சம்பளத்துல இருந்து நம்ம வந்து குடுக் குற மாதிரியே இருக்கு அதனால பாதி நம்ம வாங்குற சம்பளம் பாதி அதுலயே போயிடு
செரி சார் செரிங்க
அதுனால நம்ம வந்து நம்ம சூஸ் பண்றதுதா செல கம்பெ செல கம்பெனில புரொவைட் பன்னுவாங்க சாப்பாடு சாப்பாடு பிளஸ் அக்காமடேஷன் புரைவைட் பண்ணுவாங்க அந்த மாரி கம்பெனி வந் தா நல்ல கம்பெனி போலா தைரியமா போலா
சார் இப்போ நமக்கு செய்தித்தாள்ல போட்றாங்க சார் அத பாத்து நம்ம போனம்னா மாட்டிக்குவோமோனுட்டு ஒரு அச்சோ இருக்கு சார்
ஆ இல்ல நமக்கு அந்த மாரி நம்ம செய்தித்தாள்ல போட்றது வந்து டைரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூ வைப்பாங்க அது கம்பெனில இருந்து டேரெக்ட்டா வந்து அவங்க ஆள் எடுப்பாங்க அதுனால நீங்க அந்த மாரி நீங்க இன்டர்வியூ போனீங்கன்னா நீங்க வந்து நல்லா விசாரிச்சி போலா
அதா அதா நெனச்சே
ஆமா
சார் இப்போ இல்ல சார் ஆல்ரெடி த தமிழ் படத்துல நெறையா பாத்துருக்கே சார் பேஃக்காவே அதாவது உண்மையா நடத்துற மாரியே நடத்திருக்காங்க சார் ஐ பி எல் கிரிக்கெட் நடத்திருக்காங்க அத நடத்துறவங்க இத நடத்துறது மாரி பண்ணுவாங்களா செரின்னு அப்டி சொல்றாங்க சார் அதாவது ஒரு பதினஞ்சி இருபது பேர் குடும்போ இருக்குன்னா சார் அவங்க வந்து ஒரு ஒரு பத்து பேத்த நியமிச்சி ஆள் நியமிச்சி நடத்துறாங்க சார் ஆபிஸ் மாரி வச்சி நடத்துறாங்க சார் நடத்துறப்போ உங்களுக்கு பேக்கு அதாவது உண்ம எது பொய் எதுன்னு தெரியாமயே போயிருதுங்க சார்
ஆமா அது செல கம்பெனி அந்த மாரி இருகாங்க சார் ஆனா அது அத தா ஒரு ஒரு தரைக்கு பத்து தரவ நம்ம நல்லா யோசிச்சி நல்லா விசா
இல்ல சார் நம்ம அதா சார் நம்ம என்ன செய்றோன்னா சார் நம்ம கடன உடன வாங்கி கா பணத்த எல்லா பெரட்டி போ கெளம்பி போறோ சார் நம்மள்ட்ட இருக்கப்பட்டதுனா பிரச்சனை இல்ல சார் நம்மளே இல்லாதவங்க இல்லாதவங்கதா சார் இங்கருந்து கெளம்பி நம்ம போறதே அதா சார் ஓ அப்டி போறப்ப எனக்கு அங்க போய் நம்ம ஆள் லாக் ஆயி ஆள மாட்டிக்கிறே சார் மாட்னதுக்கு அப்பறோ இங்க பண தட்டுப்பாடு பிரச்சனைையாது வீட்ல குடும்பத்துல பிரச்சனை ஆகுது சார் அவ ரெண்டயுமே சமாளிக்க முடியலேங்க சார் நம்ம நம்மளயே மீட்கறதே அவங்க பெருசா இருக்குது நம்ம வெளிய வர்றது பெருசா இருக்கு சார் அதுக்கு பயந்துட்டே நமக்கு இதா இருக்கு சார்
ஆ ஆ
அததா இப்ப வ சார் இப்ப நீங்க சம்மர் இதுக்கு போயிருக்கீங்களா சார் எப்படி சார் ஃபேமிலியோட போயிருக்கீங்களா சார்
இல்லை இல்ல நா இப்ப நா அங்க தனியாதா வேலை செஞ்சுட்டுருந்தே இப்ப நா வந்து வெக்கேஷனுக்கு நா இங்க ஊருக்கு வந்துருக்கே இந்தியாவுக்கு இப்ப நா இங்க தா இருக்கே, அ
ஓகே சார் ஓகே சார், சேரிங்க சார் சேரி சார் நா நா இன்ன வரைக்கு நீங்க
முப்பது இன்னு ஒரு மாசம்தா முடிஞ்சோன மறுபடியு நா கத்தாருக்கே போயிடுவே சார்
சார் இப்ப எப்டி சார் அவங்க அனுமதி சீட்டு அவங்களே குடுத்துடுவாங்களா சார்
ஆ எல்லாமே அவங்களே குடுத்துருவாங்க நா வீட்ல இருக்கிறனால எனக்கு டிக்கெட் அவங்களே அ வர்றதுக்கு போறதுக்கு எல்லாத்துக்கு டிக்கெட் அவங்களே குடுத்துருவாங்க சார் அது எல்லாமே ஃப்ரீதா சார்
சேரிங்க சார் சேரிங்க சார், சார் அந்த எடையில அந்த வந்து அந்த காய்ச்சலு இந்த மாரி பிரச்சனை எல்லா வருதுல்ல சார் எப்டி எக்ஸாம்பிள்ஸ் அவங்களால அத சமாளிக்க முடியுமா சார்
ஆமா சார் என்ன சார் பண்றது நா அங்க போம்போது எனக்கு எதுமே தெரியாது நா எதுமே கத்துக்கல எனக்கு சமைக் க கூட தெரியாது சார், அங்க போயிதா சார் எல்லாமே கத்துக்கிட்டே அதே மாரி எனக் கி கொஞ்சோ இந்த ஒடம்புல கொஞ்சோ சின்ன வயசுல இருந்தே கொஞ்சோ பிரச்சனை எல்லா இருக்கு அதுக்குலா நா டேப்லெட்லா நா இங்கேந்து போம்போதே எடுத்துட்டு போயிடுவ சார்
சேரி சார் சேரிங்க சார்
அது முடிய முடிய நா இங்கேந்து வ யாரா வரும்போது அவங்கள்ட நா வந்து எடுத்துடுவாங்கன்னு சொல்ட்டு சொல்லிட்டு நாங்க அமோண்ட் குடுத்துருவோ சார் ஆ
சார் இந்த இப்ப உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஓட்டுநர்னு சொல்றீங்க இப்ப இப்ப இங்க நம்மஊரு சைடுல வந்து ஸ்டில் வந்து வேற மாரி ஸ்டேரிங் வந்து வேற மாரி இருக்கு
ஆமா சார் நம்ம ஊர்ல வந்து ரைட் சைடுல இருக்கு அந்த ஊர்ல வந்து லெப்ட் சைடுல இருக்கு சார்
சேரிங்க சார் அத எப்படி சார் நீங்க இது பண்ட்டீங்க சரி பண்ணிட்டீங்க
அங்க டிரைனிங் குடுப்பாங்க சார் டிரைனிங் அ டிரைவிங் ஸ்கூல் இருக்கு அங்க டிரைனிங் குடுத்து அவங்களே லைசன்ஷ்ம் எடுத்து குடுத்துருவாங்க சார்
அப்படியா சார் சேரி சார் சேரி சார் பரவாயில்லயே சார் இந்த மாரிலா செய்யறாங்களா சார்
ஆமா சார், ஆமா சார்
பரவால்லையே சார்
சார் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது நா திருப்பி கால் பண்ணவா சார்
ஓகே நன்றி சார்
ஓகே ஓகே சார் தேங்க்யூ